ஹலோ வணக் வணக்கம்பா என்ன பண்றிங்க
என்ன பண்றப்பா பால் வாங்கிட்டு வந்து டீ போடணு டீ குடிக்கணும் போலயே இருக்கு
ஆ
ஆனா இன்னு குடிக்கலப்பா அப்டியே குடிக்கலான்ட்டு அப்டியே ஒட்காந்துட்டிருக்கே பா
நீங்க சொன்ன மாதிரி டீ போட்டு தாம்பா ரெண்டு நாளா குடிச்சிட்டு இருக்க எங்க வீட் ட்ல வேல செய்றவங்க மொதல்ல கொண்டு காரமா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்டாங்க
அது கெட்டு போலிங்ளா மறுபடியு போட்டது இஞ்சிச்சாறு எடுத்து தனியா கலக்கனதோ
இல்ல இல்ல கெட்டு போல இது வந்துட்டு நா சொன்னேல்லையா அந்த மண்பான கப்பு
ஆ அதுல போட்டது தா அப்டியாச்சி
ஆமா அதுதாங்க ஃபால்ட் ஆயிருக்கு அதனால இது வந்துட்டு எந்த ஃபால்ட்டுமே தெரியல ஆனா சூப்பரா இருந்ததுப்பா எனக்கு புடிச்ச மாதிரி இருந்தது
ஓகே ஓகே ஹ நன்றி இந்த மாரிதாப்ப கடையில டீ போட்றாங்க
ஓஹோ
ஆ அத நா ஒரு டைம் பாத்தே சரி நா தா ட்ரை பண்ணல உங்களுக்கு இஞ்சி அந்த காரம் புடி க்கிது சொல்றீங்க இல்லைங்ளா அதனால சரி உங்களுக்காவது ஷேர் பண்ணுவோ
இல்ல உண்மையாவே சூப்பரா இருந்தது நானு வந்துட்டு நல்லா ஒர் ரு ஒரு இன் ஒரு மூணு இன்ச்சு இஞ்சிய எடுத்து ரெண்டே பேறுடீக்கு ஃபுல்லா நசுக்கி போடுவே காரமே எறங்காது அதே ரெண்டு இன்ச்சு இஞ்ச்சியெதா எடுத்து தண்ணி ஊத்தி கொஞ் சமா நல்லா நைஸா வெறு இஞ்சியை மட்டும் கிளீன் பண்ணி வாஷ் பண்ட்டு
ம்
அ அரைச்சி பேஸ்ட் மாரி பண்ணி வெச்சுக்கிட்டு அதிலிருந்து புழிஞ் சி சார எடுத்தங்க
ம் அதுதா அதுதா மெத்தேடு
ஆ நம்ப அதுல வெச்சு அந்த ஒரு டம்ளரல ஊத்தி வெச்சுக்கிட்டே கொஞ்ச கொஞ்சமா ஊத்தி தாங்க அந்த டீ போற்றே ரொம்ப சூப்பரா இருக்கு
அது வெளியே வச்சா கூட ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாதுங்க
ம் ஹும்
இஞ்சி சாரு இருந்தாலு நம்ம ஒரு சேப்டிக்குள்ள வெச்சுக்கிறதா நல்லது இஞ்சி விலையெல்லா அதிகோ இல்லிங்ளா
ஆமாங்க
அதனால ம்
இது தெரிஞ்சன்னா நா கால் கிலோ இஞ்சியி மொத்தமா அரைச்சு வெச்சு ஜூஸ் எடுத்து போட்டுருபங்க டெய்லியு
ம்
இவ்ளோ நாள் தெரியாமல் நா எவ்ளோ இஞ்சிய வேஸ்ட் பண்ணிருக்கே தெரியுமா
அப்டிங்ளா
ஆமாங்க
ஹ ஹ
என்ன சமைச்சிங்க இன்னைக்கி
நேத்து மீன் கொழம்பு செஞ்சேங்க
ம்
ஆ பிஷ் கொழம்பு பிஷ் ஃப்ரை எல்லா பண்ணங்க
சேம்ப்பிஞ்ச்
நீங்ளுமா
நானு சேம் அதே தா பண்ணே
ஓ செரி செரிங்க நா ரொம்ப நாள் பொறுத்துங்க ஃபிஷ் கொழம்புங்க
நானு
து சரியா அதனால என்ன ஆச்சுன்னாங்க பாப்பா காலையிலயே நூடுல்ஸ் கேட்டா இந்த சைனீஸ் நூடுல்ஸ் இருக்கு இல்லிங்ளா சைனீஸ் நூடுல்ஸ்ங்க மேகி இல்லங்க
ஆஹா
மேகி இல்ல மேகி செய்ய மாட்டேங்க சைனீஸ் நூடுல்ஸ் வேக வச்சு வடிச்சி தாளுச்சு குடுப்போ இல்லைங்களா அந்த மாதிரிங்க
ஓஹோ
ஆது செஞ்சு குடுத்அனுப்ச்ட்டே ம் ம் மேகி செய்ல நா மேகி செஞ்சு குடுக்க மாட்டேங்க மேக்சிமம் என்னைக்காவது ரொம்ப எனக்கு முடில அப்டின்ற போது மட் டுந்தா
ஆ
மேகிய யூஸ் பண்ணுவே அ முடியுதுன்ற போது நா மாட்டேங்க
நா இந்த நூடுல்ஸ் வந்துட்டு எம் பைய நல்லா செய்வா வேக வச்சு எடுத் த்து செய்றது நா அந்த அளவுக்கு செய்ய மாட்டே பட் அவ முட்ட போட்டு கடைல செய்வாங்க பாருங்க அதே மாதிரி செஞ்சு குடுப்பா கேப்சிகம் எல்லாம் போட்டு
ஆமாங்க நா இன்னைக்கு கேப்சிகம் வீட்ல இருந்தது அன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டுட்டு பாதி வச்சிருந்தே பா அது இருக்கு இருக்குனு ஃபிரிட்ஜ்லா தேடி பாத்தே காலைல அவசரமா அதனால கெடைக்கல கேரட் ட்டு கேபேஜ் எல்லா போட்டு பண்ணி குடுத்ட்டே முட்ட கூட இல்ல ஆனா நல்லா தா இருக்குதுன் ஏ பெரிய பொண்ணு சர்டிஃபிகேட் குடுத்தா சின்னவ எது சொல்லலப்பா வந்து ஏதா சொல்லுவாலா என்னன் தெரில
நானு இவ மேகியே செஞ்சு எடுத்துட்டு போய்ட்டா
ம்
நா அதா சொன்ன மீன் கொழம்பு இருக்குப்பா தோச வேண்ணா ஊத்தி தரே எடுத்துட்போன் சொன்னே இவ நான்வெஜ் மட்டு எப்பயுமே ஸ்கூலுக்கு கொண்டு போமாட்றே எனக்கு வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு சரி அவ்ளுக்கு அதுவே குடுத்துட்டு நா அந்த மீன் கொழம்புக்கு மத்தியானோ சாத வச்சுட்டு
சேம் பிஞ்ச்ப்பா நா
கொஞ்சோ ரச வச்சே இன்னைக்கு
நா ரசோ கூட நேத்து வச்சுதே இருந்ததுப்பா. அதையே வுட்டே.
நேத்து வெக்கில ரசோ அதனால இன்னைக்கு ரசோ வச்சுட்டு திருப்பியு மீன் ஃப்ரை பண்ணிட்டு, மத்தியானோ சாப்ட்டே
ம் ம்
இப்போ திருப்பி நைட்டுக்கு என்ன பண்றதுன் தெரில. தோசகீன் ஏதாவ்து ஊத்த வேண்டிது இருக்கு
ம் சேரிப்பா
ம்
ம் வேற என்ன
சொல்லுங்க.
ஆ ஆஹ்
சொல்லுப்பா
நைட்டுக் என்ன சமைக்க போறீங்க
நைட்டு வந்து தோசைமாவு இருக்குப்பா
ம்
ஆ சமைக்கணு தோசதாம்பா ஊத்தணு தொட்டுக்க சட்னி சாம்பார் ஏதாவது செய்யணும்ப்பா
மீன் குழம்பு காலியா
மீன் குழம்பு இருக்குதுப்பா அத தோசைக்கு சாப்ட மாட்டாங்க சாப்ட மாட்டாங்க தோசைக்கு அத சாப்ட மாட்டாங்கப்பா
ஏ தோசைக்கு இட்லிக்கெல்லா கூட நல்லாருக்குமே
நல்லாருக்கு எங்க வீட்ல இருக்கறவங்களுக்கு அது பழக்கம் இல்லப்பா
ஆ ஹா
அதனால சாப்ட மாட்டாங்கப்பா எனக்கு கூட அது புளிப்பா இருக்கறதுக்கு தோச இட்லி புளிப்பா இருக்கற மாரி இருக்கு இல்லீங்ளா
ஆமா
அதனால எனக்குமே அது கொஞ்சோ எறங்கரதில்லபா
சரி தோசைக்கு இல்லனாலுமே இட்லிக்கு நல்லாருக்கு இட்லி மாவு புளிப்பு இல்லாம இருந்ததுன்னா இட்லிக்கு நல்லாருக்கு
ஆ சரிப்பா எனக்கு ஒரு அவசர வேல வந்துருச்சு ஒரு பண்ணட்டுங்களா
ஏம்ப்பா இருங்க இன்னு கொஞ்ச நேரோ பேஸ்லா
ஆ சேரி சொல்லுங்க
எவ்ளோ அவசரமா கூட இருக்கட்டு
ஓகே ஓகே சொல்லுங்க ஆ சேரி சேரி சொல்லுங்க ஓகே ஓகே சொல்லிடுங்க சொல்லிடுங்க சேரிங்க சொல்லுங்க சொல்லுங்க
என்னங்க அவ்ளோ முக்கியமான வேல பசங்க வந்துட்டாங்களா
ஆ இல்லங்க கீழ யாரோ வந்துருக்காங்கன்னு கூப்பட்றாங்க கீழ வீட்ல இருக்கவங்க யாருன்னு தெரில
ஆ பாப்பா கிட்ட அப்டியே கொஞ்ச நேரோ பேச சொல்லுங்க
அதுதா சொல்லிட்ருக்கம்ப்பா அவ எறங்கவே மாட்டிகிறா
அப்டியா ஒரு ரெண்டு நிமிஷோ வந்தற்றாங்கன்னு சொல்லிட சொல்லுங்க
அதுதாம் பா ஒரே சேரிப்பா ஒரு நிமிஷம் ஆ ஆமாப்பா ஆ அ அ ஓகேப்பா நன்றிப்பா
நன்றி நன்றி